ஹலோ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
க்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லா இருக்கேங் தோழி தோழி இப்ப வந்து பாத்தீங் நா உடல்ல எடைய வந்து குறைக்கிறதுக்கு நறைய வந்து விஷயங்கள் வந்து இருக்கு இல்லைங்குளா இப்ப உணவு மூலியமா குறைக்கிறதாகட்டும் இல்ல வந்து அத்தியாவசியமான நம்ம வந்து எக்சசைஸோ இல்ல வாக்கிங் ஜாகிங் அந்த மாரி நறைய விஷ் ஷ்யங்கள் இருக்கு இது ஒரு பக்கமே இருக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிலு காலத்துல வந்து நம்ம அடுப்பெறையிலயோ இல்ல வந்துட்டு அ நம்ம இந்த கரண்ட்டு போயிருச்சு அப்டிங்கிற சமயத்துல நமக்கு ஆ நெத்தியில இருந்தோ தலையில இருந்தோல்ல வேர்த்து ஊத்து அந்த மாரி சமயங்கள்ல வந்து எது வந்து ஒரு ஒடம்பை குறைக்கிறக்கு நல்ல ஒரு இது வேர்த்து இந்த மாதிரி வரதுல அதுவா கொறைஞ்சா நல்லதுன்னு நனைக்கிறீங்களா இல்ல நம்ம எக்சசைஸோ இல்ல நம்ம உணவு பொருட்கள்ல வந்து இந்த உணவு வந்து சாப்பிட்டு அத மட்டுமே சாப்பிட்டு நம்ம உடல கொறைக்கிறது நல்லதுன்னு நனைக்கிறீங்களா
ஆ ரொம்ப செரியான கேள்வி கேக்குறீங்க இந்த நேரத்துல அதுவு வந்துட்டு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வெயில் காலத்துல வந்துட் சொல்லவே வேண்டா நம்ம ஒரு கிச்சன்ல போய் நின்னு வேல செஞ்சுதா ஆகணு நம்ம காலை உணவு சமைக்கிறதுக்கோ எதோ ஒரு வேல செய்றதுக்கோ போய் நின்னு பண்ணும் போது வந்து ஆட்டோமேட்டிக்காவே நமக் ஒடம்புல இருந்து அது தேவையில்லாத தண்ணியெல்லா வெளியேறத நம்ம பாக்க முடியும் அத வந்து ரொம்ப சோர்வு தரும் இருந்தாலுமே வந்து அது இந்த கெட்ட தண்ணி எல்லா வெளியே போறது அப்பிடின்றதே ஒரு நல்ல விஷிம் அப்டின் தா நா சொல்லுவே ஏனா வந்துட் ட்டு நெறைய பேர் வந்து நம்ம வெயிட் கொறைக்குணு அத பண்ணனு இத பண்ணனு எதோதோ டயட் ஃபாலோ பண்றது அந்த மாரி விஷயங்கல்லா பண்ணுவாங் ஆனா வந்துட்டு இந்த வெயில் நாட்கள என்ன ஆகுனுமா உங்களுக் ஆட்டமெட்டிக்காவே உங்களுக்கு அந்த தர் நீ எலே இதெல்லா வந்து வெளிய ற்றதுனால நீங்க வந்து தளியே இதுக்காக ஒர் டயட்டோ இதுவோ ஃபாலோவே பண்ண தேவையில்ல அதுக்காக நீங்க என்ன பண்ணனு அப்டின்னா இந்த தண்ணி உணவுகள் வந்து கொஞ்ச ஜாஸ்தியா நீங்க எடுத்துக்ட்டாவே உங்கக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வெயிட்லாஸ் வந்து நீங்க ஒரு அந்த சம்மர் டைம்ல அந்த வெயிர் காலத்துல ஒரு ரெண்டு மாசத்திலே உன்ந்தக்க ஒரு மூணு கே ஜி வந்துங் குள் கொறஞ்ச மாரி ஒரு ஃபீல் ஆகு ஒடம்பே ரொம்ப லைட்டாருக்கு ஏன்னா ஒரு குளிர்ற ஊர்ல வந்துட்டு நீங்க இருக்கும் போது வந்து ட்டு என்ன எவ்ளோ வந்துட்டு ஒரு எக்ஸைஸ் பண்ணாலுமோ ஒரு வாக்கிங் போனாலுமே வந்துட்டு அந்த வேர்வையின்றதே வராது நம்ம வந்து அந்த வேர்வை வர்றது க்குதா அந்த எக்ஸசைஸ் பண்றது செரி வாக்கிங் போறது செரி எல்லாமே பண்றோ ஆனா வந்து ட்டு நா இருக்குற எடல்லா கொஞ்சொ குளுமையா இருக்குற மாரி ஒரு ஆ எடம் பட் அதுக்காக வந்து ட்டு நா மெனக்கெட்டு நெறைய விஷ்யங்கள் பண்ணுவே நல்லா வேர்த்தா நல்லா இருக்குமே அப்டின்றதுக்காக பாத்தா வந்துட்டு வேர் க்கவே வேர்க்காது நம்ம எவ்ளோ உடல உழைப்பு போட்டு பண்ணாலுமே வேர்க்காமையே இருக்கும் அதனால வந்துட்டு நீங்க இருக்குற எடத்துல இந்த மாதிரி ஆகுதுன்னா அது ஒரு நல்ல விஷ்யம் அப்டின் நெனச்சுட்டு இதுக்காக வந்து நீங்க ஒரு தனியா வந்துட்டு ஒரு டயட் ஃபாலோ பண்ணி இத சாப் ட்டு அத சாப்ட்டு அந்த மாதிரி வந்துட்டு நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு இந்த மாரி வேர்க்குதுன்னா நல்லது அப்டின் நெனச்சுக்ட்டு நீங்க வந்து அத வந்துட்டு அக்சப்ட் பண்ணிக்கணு அப்டின் நெனைக்கிறே அது இல்லாம வந்துட்டு அது அததா நா சொன்ன மாதிரி உங்க வீ ஒங்க ஒடம்புலந்து ஒரு தண்ணி வெளியேறும்போது நீங்க உட்கொள்ற ஒரு இ நெறைய தண்ணி பொருட்கள் ஜாஸ்தியா சேத்துக்கணு தோழி அப்பொ வந்துட்டு நீங்க பாத்தீங்கனா இந்த வெள்ள பூசணிக்கா ஜூஸ் இருக்குல்லயா அத வந்து குடிக்கலாம் அதுக்கப்றம் வெள்ரிக்கா வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வெள்ரிக்கா வந்துட்டு நல்லா கட் பண்ணி வெச்சுட்டு நீங்க எதா ஒரு வேல செய்யும் போதொ எடுத்தெடுத்து சாப்புட்ற இருக்கலாம் அதுக்கப்றொ நீங்க பாத்தீங்கன்னா நறைய ஜூஸ் வகைகள் இந்த பழங்கள் வகைகள்லா இருக்குல்லயா அப்பிடியே உங்ளால சாப்ட முடியலனான ஒரு மிக்சில போட்டு அப் டியே ஜுஸா நீங்க குடிக்கனு எதுவு பில்ட்ரு பண்ணி அந் த நல்ல ஒரு ஃபைபர் கண்ட்டன்ட்டல்லா வந்துட்டு இது பண்ணாம நீங்க வந்து அப்புடியே வந்துட்டு முழுசாக குடிக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது தோழி அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்கள்க்கு ஒரு நல்ல ஆம் உடல் ஒ உடல்ல அந்த கொறயறத நீங்க கண்ணார்வே அப்டியே பாப்பீங்க செரி இதுக்காக நம்ம எதுவ்மே அ தேவையில்ல போலருக்கு அப்டின்ற ஒரு உணர்வ வந்துட்டு உங்கள்க்கே வரு தோழி அப்டி தா நா நெனைக்கிறே
கண்டிப்பா தோ கண்டிப்பா தோழி நீங்க சொன்ன விஷ் யங்கள ரொம்ப உண்ம தா இப்ப வந்து பா த்திங்கனா நம்ப என்ன தா அடுப் படில ஒரு பக்கம் நின்னு சமச்சாலும் வந்து நமக்கு இந்த மாரி சட் டவுன் ஆயிருச்சு கரண்ட் இல்ல அப்டிங்கிற மாரி சமயத்துல நமக்கு என்ன பண்றதுனே தெரியாது இத நம்ப அடுப்படில இருந்து ஒரு ரெண் நிம்ஷோ வந்து காத்தாட கூட நின்னுட்டு போலா அதுலயு இந்த சட்டவுனுங்கும் போது நம்ப வாய்ப்பே கெடையாது வெளிய போனோ அப்டின்னா வெயில் சுட்டெரிக்கு வீட்டுக்குள்ள இருந்தொம்னா வேர்த்து ஊத்துது இந்த மாரி ஒரு ரொம்ப அசோரியரியமான ஒரு சூழ்நெலைல வந்து இருப்போம் இன்னொரு பக்கம் வந்து என்ன ந னெப்போ அப்டின்னா சேரி கரண்ட் ஒரு வந்துரு ஒரு அஞ்சு மணி அந்த மாரி வந்துரு அப்டின்னாலுமே நமக்கு வந்து அந்த வேத்து ஊத்துற சமயொ வந்துட்டு சேரி இதுனாலயாவ்து நமக்கு வந்து ஒடம்பு கொறையுதே ஏனா எல்லாத்துனாலயும் வந்துட்டு காலைல எந்துருச்சோன்னெ வாக்கிங் ஜாகிங் எல்லா போ முடிமா அப்டின் கேட்டா அது கேள்வி குறிதா அந்த மாரி பச்சத்துலயே ஒரு வேர்வை உடலில் இருக்கிற வேர்வை உடல் எடை கொறயிறது இப்டியாது கொறயிதே அப்டிங்கிறத வந்து நம்ப நெனச்சு இது பண்ணிக்கலா இல்லைங்ளா தோழி
கண்டிப்பா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைதா அந்த மாதிரி ஒரு ஆ சூழல் இருக்கும் போது ரொம்ப கஷ்டமா தா இருக்கு எனக்கே புரியிது ஏன்னா நானும் வந்து அந்த வெயில்ல இருந்துட்டு வந்தேந்தா என்னா வந்து சும்மா நம்ம நின்னுட்ருப்போம் பாத்தா வந்துட்டு அவ்ளோ சூ டா ஒரு காத்தடிக்கு நின்ன எடத்துலயே அப்டி வேர்த்து கொட்டி தலையெல்லா ஃபுல்லா ஈரமாயிடு அந்த மாரி ஒரு சூழல்ல வந்துட்டு நானு அனுபவிச்சதுனாதா சொல்றே ரொம்ப கஷ்டமா தா இருக்கு பட் இருந்தாலுமே நமக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா நம்ம எந்த ஒரு கஷ்டப்படாம ஒரு வெயிட் லாஸ் நடக்குதுன்னா வந்துட்டு அது ஒரு நல்ல விஷ்யம் தானெ அத வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அத வெயிட் லாஸையு அக்சப்ட் பண்ணிக்ட்டு நம்ம ஆ அடுத்த வேலைகள் செய்யும் போது வந்து நம்ம கொஞ்ச நல்லா இருக்கு அதுக்கேத்த மாரி நம்ம ஒரு ரெஸ்ட்டு எடுத்துக்குணு அப்டின் நெனைக்கிறன் தோழி சும்மா வந்துட்டு ரொம்ப இந்த வெயில் காலத்துல வந்து முடுஞ்ச வரைக்கு வந்துட்டு நம்ம வேலைகள் ல வந்துட்டு காலைலெயே கொஞ்ச செஞ்சு முடுச்சுட்டு நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கறது ஆ ஒரு அது யாரா இருந்தாலுமே நமக்கு வந்துட்டு ஒடம்புக்கு கொஞ்சொ நல்லது அப்டின் தோணுது எனக்கு ஏனா வந்துட்டு ரொம்ப உடல் உழைப்பு ஜாஸ்தியா போட்டு ரொம்ப டயடா வந்துட்டு நம்ம இருந்தோனா அ ரொம்ப நமக்கு உடல் சோர்வு அதிகமாயிடு அப்டின் நெனக்கிறே சோ அத வந்துட்டு அவாய்ட் பண்ணனுனா வந்துட்டு நம்ம கண்டிப்பா வந்து ஒரு அ காலைலெயே முடுஞ்ச வரைக்கு எல்லா வேலையு ஒரு கிச்சன்ல வேல இருக்குன்னா அதெல்லா முடுச்சு வச்சிட்டு நம்ம கொஞ்சொ ரெஸ்ட் எடுத்துக்கது ரொம்ப நல்லா இருக்கு தோழி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி ரொம்ப செரியா சொன்னீங்க அதுலயும் இந்த மாரி நம்ப வந்து இது பண் அப்படிங்கும் போது நமக்கு அந்த வேர்த்த ஊத்துறது வந்துட்டு அதுலயே நமக்கு கெட்டக்கொழுப்பு எல்லாம் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம இருக்கு நல்ல கொழுப்பு வந்து இருந்தாலுமே கெட்டக்கொழுப்பு வந்து இந்த மாதிரி இதுல வந்து வெளியே வந்துரும் அப்படிங்கனு சொல்றாங்க இப்போ இந்த மாதிரி வேர்வை வெளியேறதுனலா தோழி நமக்கு வந்து உடல் உழைப்பு இல்லாம வந்து கை காலசைவு இல்லாம வந்து இந்த வேர்வ வந்து வெளியேறுது இது வந்து பயனுள்ளதா இல்ல எப்டி தோழி
ஆஹ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க வெயிட் லாஸ் தான் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும் போதுட்டு அஹ் அப்படி வந்து உங்களுக்கு உடல்ல நீங்க ஏதாவ ஒரு எக்சைஸ் பண்ணிதான் கொறைக்கணும் அப்படின்றது இல்லையே உங்களுக்கு மெயினா வந்துட்டு என்ன பண்ணாலுமே வந்து உங்களுக்கு உடம்புல இருந்து இருந்தது வேர்வை அந்த கெட்ட தண்ணி வந்து வெளியே போகனும் அது தா வந்துட்டு உங்களுக்கு மெயினா பாக்க வேண்டிதா இருக்கு அத நீங்க பண்ணாலே வந்துட்டு உங்களுக்கு ஒடம்புல இருந்து அந்த வெயிட் லாஸ் அந்த இது வந்துட்டு ஆரம்பிச்சிடும் சோ அது வந்துட்டு நல்லதுன்னு தா நா நெனைக்கிற பட் இருந்தாலுமே நா சொன்ன மாதிரி உங்களுக்கு வெயிட்ஹ ரொம்ப கம்மி ஆகுது அந்த மாதிரி பீல் இருந்தாலும் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி ஆஹ் பொருட்கள் எல்லாம் வந்துட்டு நெறைய உட்கொள்ளணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த வெயில் காலத்துல அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப உடம்பு வந்து சோர்வட அடையாம அதுக்கப்புறோ அந்த சத்து வந்து ரொம்ப கொறையாம அது வந்துட்டு உங்களுக்கு நல்லா மெயின்டெயின் ஆகும் அப்டின்னு நெனைக்கிறேன் நானு
கண்டிப்பா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க ஆஹ் இப்போ இது போத வந்து பா பார்த்தீங்கன்னா நம்ம நெறைய உணவுகள் வந் இப்போ கொஞ்சோம் பாரம்பரியமான உணவுகள் அந்த மாரி உணவுகள் எல்லா வந்துட்டு எடுத்துக்க மாட்டோம் அந்த மாரி உணவுகளை எப்டி கொஞ்சோ வீன் மிகர் அத தா பண்ணி நம்ப வந்து சாப்
கஞ்சி ஆஹ் கண்டிப்பா இப்போ வந்து நீங்க ஒரு ஆ இப்ப கருப்பு கவனி அரிசி அந்த மாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப வலிமை கொடுக்குற ஒரு இதுவா இருக்கும் அத வந்துட்டு நீங்க என்ன பண்ணோனா கொஞ்சோம் அப்டியே வறுத்த கொஞ்சோ பொடி பண்ணி வெச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு காலையில ஒரு கஞ்சியா குடிக்கும்போது அதுல வந்து உங்களுக்கு கொஞ்சோ சுவை வேணு அப்படின்னா சில பேர் வந்து உப்பு கொஞ்சோ ஆட் பண்ணிப்பாங்க அத வந்துட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலா அப்டி வந்து வேண்டா அப்டின்னு நெனைக்கும்போது கொஞ்சோ நாட்டு சக்கரை இல்ல நாட்டு நாட்டு வெல்லம் அந்த மாதிரி வந்து நீங்க ஆட் பண்ணி குடிக்கும் போது அது வந்து நல்லா ஒரு சுவை மிகுந்ததா இருக்கு அது இல்லாம கொஞ்சோ ஏலக்காய் தட்டி போட்டீங்கன்னா அதுக்கப்புறோ கொஞ்சோ தேங்காவை வந்து நல்லா கொஞ்சோ துரும்பி அதுலயே போட்டீங்கன்னா அது ஒரு பாயசம் மாரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்த ஒடனே அத குடிக்குறத்துக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் அது இல்லாம குழந்தைங்க குடுத்தா அவங்களும் வந்துட்டு குடிச்சிருவாங்க சோ அந்த மாதிரி மாதிரி வந்துட்டு நீங்க நெறைய இது இருக்கு அந்த கருப்பு உளுந்து அப்டின் சொல்லுவாங்க அதுல வந்துட்டு ஒரு நல்லா வறுத்துட்டு அது நல்ல கருப்பா இரு அத வந்துட்டு நீங்க வறுக்கும் போது அத அப்படியே லைட் கலர் லைட் பிரவுன் கலர்ல சேஞ் ஆகும் அது வந்துட்டு நீங்க என்ன பண்ண அதையும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அது ஒரு ஸ்பூன் வச்சு அதை ஒரு நீங்க தண்ணி ஊத்தி அத கொஞ்ச ட்டு பால் ஊத்திட்டு நீங்க நல்லா கலக்கிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு திக் க்க ஒரு ஒரு பாயசம் மாதிரி ஆகிட்டே வரும் தோழி அது வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா அதை வந்து ஒரு கஞ்சியா வந்துட்டு நீங்க அதிலும் வந்துட்டு வேணும் ஆஹ் ஒரு நாட்டு இந்த மோர் நாட்டுச்சக் சக்கரைய கொஞ்சம் தேங்காய் துருவல்ல அதெல்லாம் போட்டு நீங்க பண்ணும் போது அது ரொம்ப சுவை தான் இருக்கும் அது நமக்கு குடிக்கிறதுக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டு நம்ம குடிப்போம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கிளாஸ் குடிச்சாவே வந்துட்டு உங்களுக்கு தேவையான சத்து எல்லாமே அதுலயே உங்களுக்கு கிடைச்சிடுது அதனால வந்துட்டு நீங்க அத ட்ரை பண்ணி பாக்கலாம் அது இல்லாம நெறைய பயிர் வகைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஊற வச்சு நீங்க வந்துட்டு அதை மொளை கட்டி நீங்க சாப் படறது ரொம்ப ஆ உடம்புக்கு ரொம்ப நல்லது தோழி நீங்க அத வந்துட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்கணும் ஏன்னா வந்துட்டு முழ கட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நெறைய ப் பீல் பண்ணுவாங்க அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப எளிமையான வழின்றது நெறைய பேருக்கு தெரியமாட்டேங்குது அது எப்படி பண்ணலாம்ணு ஒரு பாத்திரத்துல வந்துட்டு அந்த ஒரு இப்ப பச்சை பயிர எடுக்குறீங்கனா அந்த ப பச்சப்பயிரை போட்டுட்டு நல்லா வந்துட்டு தண்ணி ஊத்தி ஆ நல்லா ஊற வச்சிடனும் ஒரு நாலஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னா வந்து அதுக்க அப்பறமா அஹன் நீங்க அந்த தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு ஒரு சின்ன ஒரு துண்டு ஒரு வெள்ளை துண்டு அந்த மாதிரி வந்து அதுல வந்து போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா ஒரு ஓரமா அவரை தட்டை போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா ஒரு நாலஞ்சு மணி நேரத்துல பா்த்தீங்கன்னா நல்லா முளை கட்டி வந்திருக்கும் அத வந்துட்டு ஒரு நீங்க அப்படியே கூட சில பட்டு் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு குக்கர்ல ஒரு ஒரு வெசில் அந்த மாதிரி வந்து விட்டு நீங்க எடுத்தீங்கா கொஞ்சம் நல்லா வெந்துரும் அதுலயே வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம் துருவி சின்ன சின்னதா நறுக்கி போடுறது கேரட் நறுக்கி போடுறது கொஞ்சம் வந்து கொஞ்சம் அப்படியே அதுல போட்டுக்கிறது அப்புறம் தக்காளி சின்னச்சதான் நறுக்கி போடுறது அப்புறம் இந்த வெள்ளரிக்காய் சின்னத சின்னதா நறுக்கி போடுறது இதெல்லாம் போட்டு நீங்க ஒரு பவுல் ஃபுல்லா சாப்பிட்டீங்கன்னாவே ஒரு நாலஞ்சு ன்நேரத்துக்கு நல்லா தாங்கும் தோழி கண்டிப்பா
ஓகே ங்க தோழி இன்னொரு முறை கண்டிப்பா பேசலாம் டேன் நான் இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேசலாம் சொ செரிங்க ஓகே நன்றி